ம் ஹலோ
கேக்குதாடி
ஆ கேக்குது டி என்ன பண்ற
நானா ஒக்காண்ட் ருக்கேன்டி இப்பதா நம்பி பாப்பா லா சாப்ட அப்றம் வெளிய வந்தே
சேர் சே ஆ டிஃபன் பாஸ் லிங்க் அனுப்பிருக்கேன்பா பாத்தியா
டிஃபன் பாக்ஸ் ஆனா அ பாக்லடி என்ன என்ன ஷேப்பு
ஸ்கொயர் ஷேப் தான்டி அந்த பேகுக் அளவா தா இரு க்கு அது ஒருக்க நீ பாத்தீன்னா அது அதே வேணா ஆட்ரு போடு ரேட்டு கம்மி ஐநூறு வா உள்ளதா ருக்கு ஆமா நீ அனுப்புத விடவே பாக் உக்கர காலு சின்னதா தா இருக்கு
அப்படியா ஆனா இந்தஸ் சில்வர்ல தா வருமா
ஆமா உள்ள சில்வர் தா அந்த ஆர்டைட் கிளிக்கு லிட்டு அதுக்கப்புற அந்த ல
சரி சரி எனக்கு அந்த ரப்பர் இருந்தா தா ஒ ஒ பார்ட்டிஷியன் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும்போது ஒரு இதுல கொழம்பு இருந்த ஒரு இதுல கொழம்பு போகாது
ஆமா நீ கொழம்பு ஏ தனியா குடுக்குற
அ இல்லடி இப்போ ஒரு சில ஐட்டம் தா நம்ம ஒன்னா சேத்து குடுக்க முடியு இப்ப சப்பாத்தி அ ந்த மார்லா குடுக்குறோனா அதுல கலந்து குடுத்தா அது இருக்கு பாப்பாவு சாப் பட மாட்டா இப்ப அந்த மாரி லால அதுக்கு
ஆ சப்பாத்திக்கு என்னடி செய்வ கொழம்பு
இந்த ராஜ் மா கிரேவி வெக்லா சன்னா மசால் வெக்கலாம் அப்
இவ கார காரன் இவ சாப்படவே மாட்டாடி
அது நீ கார கம்மியா போட்டு செஞ்சு குடு இன்னைக்கு பாரு நா கொழந்தைங்களுக்கு வந்து இது செஞ்சிருந்த ஒரே ஒரு டம்ளர் மட்டு அரிசி ஊற வச்சு இது செஞ்ச பிரியாணி பிரியாணி அரிசி ஊற வச்சு அ என்னனா வெறு அந்த அரப்போல பிரியாணி மசாலா அரச்சு வச்சிருக்க நானு அத மட்டு கொஞ்சோ ஒரு ஸ்பூன் போட்டு அப்பறோ ஸ்பைசஸ் எல்லா தாளிக்கிறக்கு என்னன்ன வேணுமோ எல்லாமே போட்ட ஆனா எல்லா ஆட் பண் ணிட்ட மொளகாத்தூள் மட்டுந்தா போட்ல அதே மாரி மொ பச்ச மொளகா வந்து லாஸ்ட்டா ஆட் பண்ணிட்ட குக்கர் மூடும்போது அப்ப அது என்னாகு மேஷ் ஆகாது
எவ்ளோ தண்ணி ஊத்துவ ஒரு டம்லருக்கு
நா கொழந்தைங்களுக்குனா ஒண்ணுக்கு ரெண்டு தா ஊத்துவ நம்பளுக்கு செய்ற மாரி இருந்தா ஒண்ணு ஒன்ற
அ
ப்ப குழந்தைங்களுக்குனா நல்லா அது மசிஞ்சாலு நல்லா தா இருக்கு டேஸ்டா அவுங்க சாப்டுவாங்க
சேர் நீ என்ன சாப்ட
நா வந்து சிக்கன் கிரேவி அப்றோ முட்ட கிரேவி ஒயிட் ரைஸ் ரசம் நீ என்ன சாப்ட
நா தா கேஸ் இல்லன்னு சொன்னல சாப்பாடும் முட்ட தொக்கு நீ சொன் குடுத்ததுதா முட்ட தொக்கு வச்சு தயிர் கொஞ்சோ வச்சு சாப்ட்டுட்டோ
செரி செரி செரி அப்றோ உங்க மாமியார் என்ன பண்றாங்க
ஏ மாமியா இல்லடி கொஞ் ரொம்ப நாள் ஆச்சு அதுட்ட பேசு
ம்ஹும் செரி சேரி ஒண்ணு பிரச்
எங்க உ வீட்டுக்காரு தூங்குறாரா
ஆமாடி தூங்குராங்க இனி நைட்டு ஈவ்னிங் மேல ஷிஃப்ட் இருக்கு போயிட்டு வந்துருவாங்க ஒரு டூ ஹவர்ஸ் தா அந்த ஷிஃப்ட்
அ நைட் ஷிஃப்ட் ட்டா
நைட்ஷிஃப்டுனு சொல்ல முடி டியாது எப்படி ஒரு கொஞ்சோ அந்த ஃபு ஃபுட் டிபார்ட்மெண்ட் தானே அந்த அரேஞ்மெண்ட்லல்லாம் பண்ணி குடுத்துட்டு வந்துடுவாங்க
சேரி சேரி சேரி ச
அவகிட்ட எல்லாப் பேசினியா ட்ட ம்
இதுல நைட்டு வரக்கே பதினொன்ற பதினோரு மணி ஆயிருமாமா
அப்பிடியா
ம் பத்து நாளைக்கு அங்க ஒரு பையன் ஊருக் போயிருக்கனால பத்து நாளைக் காலைல சீக்கிரம் போயிட்டு நைட் கிளோசிங் வரைக்கு இருந்துட்டு வரணு அப்டீன்ச்சி
ப்டியா செரி செரி நாளைக்கு ஆமா ஸ்கூல் இருக்கு நா மூண் நாள் தா நேத்துக்கு போயிருக்கா தாங்க அப்புத் கெழமைலருந்து வெள்ளி போனாங்க சாட்டர்டே அதுக்கப்புறோ இனி மண்டே போவா ஆமா நாளைலேந்து ஃபுல் டேவான்னு இனி மெசேஜ் எங்கு எத் எதுவு எங்களுக்கு வர்ல அ என்னப் போட்டிருந்தாங்கன்னா ஒன்னு இப்ப வரிக் கு மெசேஜ் வர்ல இனி நாளைக்கு தா தெரியு ஃபுல்டேவா இல்ல ஹாஃப்டேவான் எனக்கு தெரிஞ் சு இன்னியு ஒன் வீக்குக்கு ஹாஃப்டே தா ப்பாங்களோன் தோணுது ஏனா நியூ நியூவாப் போறாங்கல்ல இவுங்களுக்கு எப்பிடின் தெரில ம்
நாளைக்கு ஏதாச்சு ரெசிபி சொல்றீ பாப்பாக்கு செஞ்சி குடுத் க கேரட்ருக்கு முட்டருக்கு அ இந்த கரண்ட் அடுப்புலயே எது செய்யிற மாரி கேரட் ரைஸ் பண்ணி டா
ம் கேரட் ரைஸ் பண்ணு அதெல்லா நல்லாருக்கு
கேரட் துருவி போட்டு ரைஸ் பண்ணிட்டு எஃகு வேணா குடுத்தட்லாமான் பாக்கற
அது உ ங்கிட்ட இண்டக்ஷன் பேஸ்டு இது இருக்கா
ஆமா ரெண்டு இருக்குல அந்த பிரியாணி மாரி அது பெருசு அதுலயே ஒரு சாஸ் பேன் மாரிருக்கு ஃப்ரை பேன் மாரி ஒன்னுருக்கு அது வெச்சிதா ஓட்டிட்டுருக்கே ம் ஆமா அது இன்னு வ தெர்ல அது இப்ப அம்மாக்கு கேஸ் இருந்தனால மாட்டருக்காமா அம்மா ஈவ்னிங் வரேனாங்க கொண்டு வர சொல்ணு
கு யூஸ்ஃபுல்லாருக் குள்ள குக்கரெல்லா பிரிட்ஜுல வெக்கற மார்ருக் ஆ
ஆ குக்கர் ஒரு குக்கர்ருக்கு பெருசு எல்லாமே பெருசு தா குப் இந்த இண்டெக்ஷன்ல வைக்கற
அப்படியா சேரி பரவால இப்ப ஏ இப்ப மேக்சிமம் நீ என்ன பண்றன்னா இப்ப சிலிண்டர் இல்லேதானே டிஃபன் ஐட்டம் மாரி செய்யாம ரெண்டு நேரத்துக்கு ஒ ரைஸே வச்சுகுவோம் அப்ப அதுலயே வச்சுட்டேன்னோ ஏன்னா கம்மியா வச்சா வேகாது கம்மியா வச்சா வேகாது
வேகாது இன்னைக்கு அதுதான் கொஞ்சோம் சாப்பாடு வேக நிறையா இருந்த மாதிரிதான் இருந்துச்சு து ஏன்னா ஒரு ஒன்றரை டம்ளர் வச்சனால
அர டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு எப்பையும் விசில் விட் வவிட எக்ஸட்ரா ரெண்டு விசில் விட்டு ட்ட நல்லா குக்
ஆ சேரி சேரி
பேசாம எங்காச்சும் சமையலுக்காவது வேலைக்கு போயிரலாம் போல இருக்கற நெலமைக்கு ஆ
அது ஒண்ணு தான் நமக்கு இந்த ஸ்கூல் டைமிங்கும் செட் வேகர மாரி இருக்கும்
ஆமா இந்த கிளவுட் கிச்சன் அத பத்திலா எதாவது தெரியுமா உனக்கு எனக்குனா அந்த மாரியாது ஸ்டார்ட் பண்ணி ஏதாச் ஏன்னா கொழந்தைங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குதுனால எங்கேயே வேல வெளியவும் வேலைக்
ஆனா யூடியூப்ல போடுறவங்க எல்லாம் அத் குல ஆட் வருது எனக்கு கிளவுட் கிச்சன்ல இந்த ஆர்டர் வந்திருக்குலா போடுறாங்க
ஆமா எனக்கு அதுதா எனக்கு அத பத்தி அ அந்த மாரி ஏதாச்சு ட்ரை பண்ணா நம் லைப்ல ஏதாச்சு ச்சு ஏதோ சும்மா இருக்கு ஏதாவது எர்ன் பண்லாமில்லே சும்மாவே இருந்துட்டோன் வையே லைஃப் சும்மாவே போயிரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போனாதா நல்லது
இப்ப ரெண்டு மாச நமக் க்கு வீட்லயே வேலையாட் சேரி இப்போ ஸ்கூல் ஓபன் பண்ணரதாலே நம்ம கொஞ்ச பரவால்ல
ஆமா என்ன பண்றது இந்த குழந்தைகள வச்சுட்டு கஷ்டந்தா ரொம்ப குறும் பண்றாங்க தெரிமா துறுதுறுப்பு ஜாஸ் தி எங்க வீட்டு பக்துல ஸ்டெப்ஸ் இருக்கா நா துணிக்காய போடுறக்கு வந் தா அந்த ச்சு அந்த கம்பி புடுச்சு புடுச்சு விளாடுறாங்க அந்த ஸ்டெப்ஸ் வந்து சும்மா நார்மலா இருந்தா கூட பரவால எப்டி தெருமா இருக்கு ஆ ன்னு இது பேரு என்ன க்ரில் கிரில்டு கிரில்டா இருக்குலபா அந்த இது அளவுக்கு இருக்கு ஏன்னா க்கு ரொம் ரொம்ப பயமா இருக்கு எங்கயாவது அதுக்கு உள்ள தவறி விழுந்துட்டா என்ன பண்றது ஆனா அது கம்பி படிச்சேதா எறங் வாங்க ஏறுவாங்க எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்ல வச்சுட்டு ரொம்ப கஷ் டமா இருக்கு
நம்ம வீடா இருந்தா கூட அது எதும் மாத்தலா
ஆமா இது என்ன ம் க ஒண்ணுமே பண்ண முடியாது கவர்மெண்ட் கோட்ரஸ்ஸு
என்ன பண்றது அப்டிதா இருக்கு ப்புறோ டிரஸ் த என்ன யூனிஃபார்ம் கலரு புள்ளக்கி இந்த எ என்ன ட்ரெசு யூனிஃபார்ம் கலர் என்னது
எல்லோ கலர் டி எல்லோ ஷர்டு அதே தா ஆம் ஆமா ஃப்ரீ கே ஜி ல இருந்து அதேதா ஆம் ம்மா பேக்கு அதே பேக்கு ஆ ஆ இப்ப அவனுங்க லன்ச் பேக்ஸ் குடுக் க்காம இருந்தா நம்ம கூட அந்த பாக்ஸுக்கு ஏத்த மாரி வெளியே வாங்கிருக்கலா ம்ச் இப்ப அந்த லஞ்சு பேக்கு ஏத்த மாரி நம்ம பாக்ஸ் வாங்க வேண்டியதா இருக்கு பாத்தியா
பெரிய பிரச்சனையா இருக்கு தெரியுமா லன்ச் பாக்ஸ் துல வச்சா வாட்டர் பாட்டில் வெக்க முடியாதா அது வேற ஒரு ஆருக்கி என்ன பண்றதுன் தெரில் மொதல இன்னூ ஸ்கூலே ஒழுங்கா ஸ் டாட் ஆகல முழுசா அதுக்குள்ள இத்தனத்
இத்தன அப் இப் இப்ப இது வா டர் பாட்டல் வேணா ஸ்கூல் பேக்ல வச்சிருடி இவங்களுக்கு அப்படிதா நா வச்சு குடுப்பே போனதுமே எடுத்து எங்க க்ளாஸ் ரூம் முன்னாடி ஒரு டேபிள்ல வச்சிருவாங்களாமா டைம்க்கு தண்ணி குடிக்கிறக்குலா டைமிங் சொல்லுவாங்களாமா ஆஃபனவர் ஒன் அவர் ஒன்ஸ்க்லா தண்ணி குடிக்கிறக்கு சொல்லும் போது எல்லாருமே அந்த டேபிள் கிட்ட போயி தண்ணி அவுங்கவுங்க வாட்டர் கேன் எடுத்து குடிப்பாங்க அதனால நா லன்ச் பேக் வந்து குட்டியா இருந்தாலூ எனக்கு லன்ச் பேகு ஸ்னாக்ஸ் பாக்ஸு லன்ச் பாக்ஸ் மட்டு வச்சா போதூ அதுல ஆ புக்ஸ் எல்லா அவங்களே வாங்கி வச்சுகுவாங் ஹோம் ஒர்க் குடுக்கறதா குடு அ நம்ம வாட்டர் கேன் அவ்ளக்கூ லீக் ஆகாதுல இங்கேருந்து கொஞ்ச தூரோ தான போற வரைக்குந்தானே போனதூ ஒடனே எடுத்து வச்சிருவாங்களாமா
செரி ஸ்கூலா
மா ப்ளே ஸ்கூல் யூ கே ஜி வரைக்கு தா இருக்கு நெக்ஸ்ட்டு இயர்லதா நம் மோ ஒன் டூ ஃபை ஓபன் பண்றதா சொல்லிருக்காங்க என்னன் தெரில ஒ பன் பண் ட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சோ ப்ரச்னைல்ல இங்கயே சேத்திர்லா பக்கமாவூ இருக்குல்ல ஆ
நானூ இப்ப புதுசா குடி போற வீட்டுக் பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கா அந்த ஸ்கூல்லே பிக்லா சேத்துக் க்லா குட்டி தம்பிய பாப்பாவ து இப்ப படிக் இப்போ சேத்துருக்கேன்ல அந்த ஸ்கூல்லே யூ கே ஜி வரைக் போட் டோ
ஆமா
சீசஸ் சொல்லிட்டோ ஃபர்ஸ்ட்டு ஆர்டி போட்டு பாப்போ ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணனு இல்லனா வாழ்கைல கஷ்ட்டோ
அது தா அதா இல்ல அவள அங்கே சேத்துட்டு தம்பி கூட இங்க புதுசா செதுகென்னா
ஆமாம் சொன்ன மாதிரி ஒரு கொழந்தைக்கு அமௌண்ட் பே பண்ணியேதா ஆகனு ஆர்டி வந்து ஒரு கொழந்தைக்கு மட்டு தா அலவ்
ஆமா அப்டிதா சொன்னாங்க ஆமா
ரெண்டு கொழந்தைங்களுக்கு கெடச்சதுன்னா பிரச்னையே இல்ல ஒரு ஸ்கூல்ல சேத்லா ஒரு கொழந்தைக்கு தா வாய்ப் இல்லனா பேசாம அப்ப படிக்கிற ஸ்கூல்லயே சேர் போட்டு
ஆமா ஒரு கொழந்தைக்குதா எங்க சித் தி அப்டிதா ஒரு கொழந்த சேத்ருக்காங்க பையனுக்கு வந்து இந்த மாரி பீஸ் தா கட்டிருக்காங்க ம்ச் இப்ப அடுத்த வருஷோ ஒனக்கு கம்மியா தா வரு லையா போற ஸ்கூல்லயு
ஒங்க சித்தி வெளியூர்ல இருக்குறாங்களா ங்களா உள்ளூரா சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி எப்டியு வேற வளியே இல்ல இல்ல
ஆமா
ஏங்க ட்ரிப்பெல்லா வெளியே இல்லையா எங்க பிளானே இல்ல
ஏ இப்பதாண்டி லீவே முடிஞ்சிருக்கு இனி எல்லா நம்ப அவ்ளோதா ம்ச் இல்ல அவ ப்ரெக்னன்ட்டா இருக்குறாலோ அவ எங்க வருவா இனி கொழந்த பொறந்து ஒரு வருஷோ கழிச்சுதா வெளிலே வருவா
ஓ இப்ப அவங்க வந்தா நீங்க வெளிய
ஏ ஆமா அவங்க கா கார் வச்சிருக்காங்க அப்டியா அதனால அந்த அண்ணா ஓட்டுவாரு அவன் முன்னாடி உக்காந்துக்குவா அவ அந்தண்ணா ஓட்டுவாரு அவ முன்னாடி உக்காந்துக் வா நாங்க நாங்க மூணு பேர் பின்னா
அதுதா காரு க்குறவங்க கூடதா நீங்க வெளிய போவீங்க
அவங்க இருந்தனால அவங்க கூ ட்டனால நாங்க போனோம்
சேரிங்க நான் சேரிங்க சேரி விடுங்க நாங்க காரு வாங்கலன்னா அப்ப எங்க கூட வர மாட்டீங்க அப்புட்
ல நம்மனா இங்க எங்கய லோக்கல்ல தான் போ முடியும்
ம் எப்புடிதானும் ஏன் தூரமா போனா ஒத்துக் மாட்டமா நானே இந்த ஊட்டியில ஒரு அண்ணா எங்க வீட்டுக்காரு கூட வேலை ஸ் செய்றாங்கள்ல ஊட் ட்டில ஒரு அண்ணா இருக்குறாங்க சொல்லிட்டு